ஹலோ சொல்லுங்க கேக்குதா
ம் கேக்குது உங்களுக்கு
ஆ எனக்கு கேக்குது
சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டாச்சு நீங்க
அ சாப்டே சாப்ட்டே என்ன சாப்ட்டீங்க
நா வந்து பிரியாணி சாப்ட்ட நீங்க என்ன சாப்ட்டீங்க
பானு பிரியாணிதா
என்ன பிரியாணி சாப்ட்டீங்க
மட்டன் பிரியாணி
நீங்க மான் பிரியாணி சாப்ட்ருக்கீங்ளா
ஐயய்யோ இல்லப்பா
இல்லயா
ஆமா
சேரி சேரிங்க இல்லங்க இந்தியால அல்லோட் இல்ல நா சாப்புட்ல
சேரி சேரி என்ன பண்றீங்க
நா சும்மாதாங்க கேம் விளாட்றே
செரி செரி என்னா கேம்
நீங்க
என்ன கேம்
சும்மா நார்மலா ஃபோன்ல வெளாடுவோல அந்த மாரி கேம் தா
ஆ
ம்
சேரிங்க
ஒங்களுக்கு கேம் விளாட புடிக்குமா
புடிக்கு புடிக்கு
சேரி உங்க வாய்ஸ் கொஞ்ச ஸ்லோவா கேக்குது கொஞ்ச சத்தமா பேசுங்க செரியா
கேக்குதா இப்போ
எனக்கு கேக்குது ஆன கொஞ்ச சத்தமா பேசுனா நல்லா இருக்கு சொல்லுங்க ஆ இதே போது அ போது போது வாயிஸு நீங்க சொல்லுங்க ஆ ஆ உங்களுக்கு சமைக்க தெரியுல்ல
கொஞ்ச கொஞ்ச
என்ன நல்லா சமைப்பீங்க
நா வந்து
நீங்க தா வெஜ்ஜா நான்வெஜ்ஜா வெஜ்ஜா நான் வெஜ்ஜா அத சொல்லுங்க ஃபஸ்ட்டு
அத்தான சொல்றே மெக்ரூனி
ஆ
இன்னு வந்து சேமியா
ம்மியா பாஸ்தா ம் மேகி நூடுல்ஸு ம் கரெக்டா தோச எனக்கே போட தெரியு
இட்லி
சேரி மக்ரூனி எப்டி செய்யணு சொல்லுங்க அப்பனா நல்லா தெரியுல்ல
ஆ ஒரு பேக்கெட்டுக்குனா மூணு வெங்காயம் மூண் தக்காளி
ம்
கொஞ்ச மீடியம் சைஸ் மீடியம் சைஸு வாங்குங்க கட் பண்ணி வெச்சுக்கணு மெது சாஃப்ட் அப் அப்பறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெச்சுக்கணு அப்பறமா வந்து மல்லி ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துட்டு அதுல வந்து எண்ணெ போட்டு
ஏ வாய்ஸ் கேக்குத்தான உங்களுக்கு எதாவ்து வருதா பாப் பண்லன்டா ஆ செரி செ சொல்லுங்க சொல்லுங்க
எண்ண போட்டு எண்ண சூடானது வெங்காயொ போட்டுக்கணு அப்பறமா வந்து நல்லா அது மெருணனா ஆயிடு அப்பறமா வந்து த க்காளி போட்று வதக்கிட்டு நல்லா வதக்ணு தக்காளி தக்காளி சில பேருக் அப்டியே இருந்தா சாப்பட மாட்டாங்க நல்லா இது பண்ணா அது தெரியாது
சேரி
அப்றமா வந்து ஆ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சாரி ஆ இது போடுவாங்கல்ல
எது
வெங்காயம் அதுக்கப்பறமா அது வதக்கிட்டு அப்பறமா வ ந்து இது போட்ணு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு
ம்
அத போட்டு நல்லா வதக்கின்னு கேக்குதா
சொல்லுங்க கேக்குது கேக்குது கேக்குதுங்க ஆ ஆ
நல்லா என்ன பண்ணு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட் டு அப்றமா வந்து தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அப்றமா வந்து சிக்க ஆ சிக்கன் மசாலா கொஞ்சொ போட்லா அப்பறமா வந்து
சொல்றாமங்க
சிக்கன் மசாலா கொஞ்சொ போட்லா
மட்டன் போட கூடாதா
அது எனக்கு தெரியாது நா சிக்கன் தா போடுவே சிக்கன் மசாலா கொஞ்சொ அப்பறமா வந்து கரம் மசாலா கொஞ்சொ அ கொஞ்சோ மஞ்சதூளு மெளகாதூளு கொஞ்சொ
ம்
போட்டு கறி இப்போ ஆட் பண்ணீங்களாலு ஆட் பண்ணலா இல்லெனா எறா அந்த மாரி போட்டு நல்லா இது பண்ணி தண்ணி போட்டு விசில் ஓ மெக்ரோன் எல்லா போட்டு விசில் எடுத்துக்கெணு மூணு விசில் நாலு விசில் அவ்ளோதா
ம் செரிங்க அவ்ளோ தானா என க்கு ஒன்னு தெரியாது நீங்க ச் நீங்க செஞ்சு தாங்க நாளெக்கி சாப்புட்ற எடுத்துட்டுவாங்க நாளெக்கி
நாயெங்க எடுத்துட்டு வர்ணு
எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வாங்க
எங்கங்க நா எடுத்துட்டு வர முட்யு உங்களுக்கு
நீங்க எத்துட்டு வருவீங்க வேகமா செஞ்சு எடுத்துட்டு வாங்க செரியா மக்குரு நீ எடுத்துட்டு வாங்க ஆமா மக்குன தா வேணு செரியா
சேரிங்க நா எதுக்கு எடுத்துட்டு வர்ணு நாளெக் க்கு நீங்க நீங்க எங்க இருக்கீங்க எதையு எனக்கு தெரியாது
இல்ல நீங்க எடுத்துட்டு வருவீங்க எனக்கு தெரியு
லூசாங்க நீங்க எதோ பா த்து பேசுற மாரி சொல்றீங்க அசால்டா எடுத்துட்டு வருவீங்க சொல்லி என்ன கனுவென கண் காண்றீங்களா என்ன நீங்க
இல்ல இல்ல நெஜதா
ம் நெஜ மாரியே இல்ல அது கனவு மாரிதா இருக்கு
சொல்லுங்க
அதுெல்லா எனக்கு தெரியாதுங்க
இப்போ தானங்க சமைக்க தெரியும்னு சேமியா சொன்னீங்க
சமைக்க தெரியு ஆனா சேமியா எப்டி செய்யணு தெரியாது
அது அதா சொல்லுங்க
எப்டி செய்யணு தெரியாது நீங்க சொல்லுங்க
வேற என்ன தெரியு
வேற எதுமே தெரியாது சாப்பிட மட்டு தா நல்லா தெரியு எனக்கு
எனக்கு காஃபி போட தெரியு
ரொம்ப பெரிய விஷயோ அது
டீ போட தெரியு
அதாங்க ரொம்ப பெரிய விஷ்யோ கத்துக்கிட்டீங்க
மேகி சமச்சு சாப்பிட தெரியு
ம் ம்
உங்களுக்கு தெரியும்மா அது தெரியாதுல்ல
எனக்கு எதுமே தெரியாதுங்க
ம் செரிங்க செரிங்க சொல்லுங்க
நீங்க என்ன சாப்ட்டீங்க இப்போ பிரியாணியா என்ன பிரியாணி
சிக்கன் பிரியாணி
செரிங்க
நீங்க
உங்களுக்கு செய்ய தெரியுமா பிரியாணி எல்லா
இல்லையே நீங்க சொல்லி தாங்க நேத்தே அதுவு செஞ்சுட்டு வாங்க சாப்பிட்றே
நீங்க ஏதாச்சக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா அவங்க அம்மாக்கு அந்த மாரி செய்யு போது
அதல்லா இலைங்க நா போனாலே தூரத்தில இருனு சொல்லுவாங்க
ஏ
ம் ம் அப்டியா அப்டியா
செரி செரி
ம்
என்ன தூக்கம் வருதா கொட்டாய் எல்லா பலமா இருக்கு
என்னங்க
தூக்கம் வருதா என்ன கொட்டாய் எல்லா பலமா இருக்கே
அதெல்லா ஒன்னு இல்லைங்க நார்மல் அது
ம்
ம் ம் நீங்க எங்க சுத்த எல்லா போயிருக்கீங்க
நெறையா எடத்து போகலன்னா
போக்கிலியா செரி செரி ம்
மேரி நா பிச்சு
அப்டியே அதுலயே போயீங்க எல்லாரு நீங்க வேற எடமு இல்ல
ம்
சென்னையில வேற எடவுமே இல்லியாங்க இருக்கு எப்ப பாத்தாலு பெரினா பீச்சு தாங்க யார கேட்டாலு அத்தா சொல்றாங்க
ஆ ஆ அங்கதா ஈஸியா கூப்பிட்டுட்டு போயிருவாங்க
எதுவுமே என்ட்ரியு ஃப்ரீ அதுனால தான
அதுதா இப்போ இப்போ பசங்களுக்கா காக வேற துடந்து வெச்சுட்டாங்களா இன்னு கூட்டோ எல்லா அங்கதா போகுது
இன்னத்த சொல்லுங்க ஆ சொல்லுங்க ம் சொல்லுங்க கேக்குது ம் ம்
பசங்கள் விளாடுவாங்கல்ல சின்ன பசங்க
ஆமா
இந்த மாரி எல்லா நெறையா தெரிஞ்சு வெச்சிருக்க
நீங்களு வெளாடுவீங்களா அதுல
ம்ஹூம் நால்ல வெளாண்டதில்லப்பா
எதுக்கு
எப்டி பெரிய பசங்க எப்டி விளாடுவாங்க
ஓ அப்ப நீங்க பெரியவங்களா செரி செரி ஆ ஏஜ் இருக்குனு நெனச்ச அப்பனா நீங்க ஆன்ட்டி செரி ஆன்ட்டி சொல்லுங்க
எல்லாமே நா தா சொல்லுங்க
நீங்க தா எல்லாமே தெரியுமே
என்ன நீங்க பாத்து வெச்சிருக்கிற மாரி சொல்றீங்க தெரியு பாத்திருக்கே அந்த மாரி
இதா நா நெஜமாலயே ஐய்யோ நா சும்மா அடிச்சு விட்டேங்க
கேக்குதா இல்ல என்ன சிரிப்பி கேக்குறே சிரிப்பே வர்ல இல்ல சுத்தமா சிரிப்பே வர்ல சும்மாவே சிரிப்பீங்களா நீங்க
ஆமாங்க நைட் ஆ கோவப்பட்டாலு சிரிப்ப தெரியுமா நா டிஃப்ரெண்டான பிரவி கோவப்பட்டா சிரிப்பிங்களா நீங்க சொல்லுங்க நா சிரிப்பே
ம் ரொம்ப நல்ல பிரிவு
கோவத்துல பேசிட்டா இருப்பனா அது அப்றோ யார பாத்தாலு சிரிச்சுடுவே
ரொம்ப நல்லது லூசு தா நெனைப்பாங்க எல்லாரு
ஆமாங்க ஆமாங்க லூசு தாங்க அப்டி பண்றது எல்லாரு ஒரு லூசு தா கரெக்ட் தாங்க என்ன என்ன சாப்ட்டீங்க காலில என்ன சாப்ட்டீங்க
காலில சாப்ட்டது மறந்து போச்சு
பறந்து போச்சா மதியானோ
மத்தியானோ என்ன சாப்ட்ட தெரில மறந்துருவேங்க நால்லா
சரி உங்களுக்கு தக்காளி சாதோ செய்ய தெரியுமா
ம் ஹூம் எனக்கு சமைக்கவே தெரியாது சொல்றே எங்க அம்மா கத்து குடுத்தாதா
அப்படியா அப்பல்லா நீங்க வேஸ்ட்டுங்க ரொம்ப வேஸ்ட்டு
எப் இருக்கட்டும்ங்க அப்படிதா இருக்கணு
சமைக்க தெரியலனா வேஸ்ட்டுங்க் இப்போல்லா
என்னது
சமைக்க தெரியலன்னா வேஸ்ட்டு
உங்களுக்கு ரொம்ப தெரிக்கு தெரியு பாருங்க
ஆமாங்க செரிங்க நா வெக்கறேங்க
ம் சரிங்க வைய்ங்
ஆ
ம்